ஹலோ வணக்கம் தோழரே
ம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்
வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆஹ் உங்க அம்மா அப்பா உங்க தங்கச்சி பெரியம்மா சின்னம்மா எல்லா நல்லா இருக் க்காங்களா
ஆஹ் எல்லா நல்லா இருக்காங்க தோழி ஒங்க உ ஒங்க ஒங்க கொழந்தைங்கல்லா பள்ளிக்கு இன்னிக்கு சென்றாச்சா தோழி உம் என்ன சாப்பாடு சொ தோழி செஞ்சு கொடுத்தீங்க காலைல புள்ளைங்களுக்கு கொழந்தைகளுக்கு அ க காலை உணவு தோழி
தோச ஊத்தி சட்னி அரைச்சு குடுத்தேன் தோழரே
ஆ சேரி சேரி தோழி நம்ம தலைப்பத்திதா நீங்க இதபத்திப்ப விடுமுறை நாட்கள்ல குழந்தைகள்லாம் எங்கங்க செல்வார்கள் நீங்க எங்கங்க செஞ்சி ஆ போனீங்க
நாங்க வந்து ஒரு ரெண்டு மூணு எடம் போனோம் தோழரே
உம் சொல்லுங்க
மொதல்ல வந்து பழனிக்கு போ போனோ பழனிக்கு போய்ட்டு நேயர் ஆ ஆஹ் கார்ல போய்ட்டு அங்க ஒரு எடத்துல வந்து இந்த தலவாணி உர போர்வ இதெல்லா வித்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லா போய் பாத்தோ கம்மி விலயா இருந்துச்சு சேர்னு வாங்னோ தோழரே
உம் செரி தோழி
அதுக்கப்றோ போயிட்டு ஒரு எடத்துல கால உணவு இட்லி எல்லா வச்சு சாப்ப
உம் அங்கீட்டுலா நல்ல சாப்பாட்லா நல்லா இருக்கா தோழி திண்டுக்கல் சைட்லலா
திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்லுவாங்க
உம்
கேள்விப்பட்டிருக்கே ஆனா இன்னு சாப்பிடல ஒரு நாள் போனனா சாப்டுவே தோழரே அப்றோ அங்கருந்து போய்ட் ட்டு நாங்க ஒரு வேலயா போய் அந்த வேலய முடிச்சுட்டு நேரா பழனி கோயிலுக்கு போய்ட்டோ தோழறே அங்க போனோனே சாமி தரிசனோ பண்ணோ நல்லாருந்துச்சு சாமிய கும்பிட்டுட்டு போயிட்டு பஞ்சாமிர்தோ சிப்ஸு அல்வா இதெல்லாமே வாங்கிட்டு திருப்பியே அந்த ஒரு குட்டி கார் மாரி இருந்துச்சு
தோழி முருக முருகன மேல போய் வழிபட்டீங்களா நீங்க யான பகுதில போனீங்களா சின்ன சின்ன பாதைல போனீங்களா தோழி தோழி உம்
போயிட்டு வந்தோ அப்றோ அது முடிஞ் நேரா கீழ இறங்கி வந்துட்டு பஞ்சாமிர்தோ அதெல்லா வாங்கிட்டு நேரா வந்தோ தோழறே வந்தோனே கணகம்ப்பட் அப்டின்னு ஒரு எடத்துக்கு போனோ தோழ ரே அங்க வந்து ஒரு சித் தர் இருந்தா ங்க அவுங்க எறந்து போய் சமாதியா வச்சிருந்தாங்க ஜீவசமாதி ட்டு அங்க போய் அவரையும் சாமிய கும்ட்டுட்டு போய் உள்ள எல்லா அரிசி எல்லா வாங்கி வாங்கி போ குடுக்குறாங்க
ஆமா தோழி அங்க நீங்க வேண்டுதல் நல்லபடியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதாகு தோழி வேண்டி முடிச்சோடனே உங்களுக்கு ந இதா அந்த அரிசி மூட்ட வந்தப்றோ அதா அதா உம் அரிசியித நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா உங்க ளுக்கு வேண்டுனது எல்லாமே நல்லபடிய கிடைக்கு
உம் வேண்டிட்டு உள்ள போனோ நல்லபடியா அன்ன தானோ ந நடந்துகிட்டு இருந்துச்சு இருவத் நாலு மண் நேரோ நடக்குன் சொல்றாங்க நாங்க போனப்ப நடந்துச்சு எல்லா வயிறாற சாப்பிட்டோ சாப்ட்டுட்டு அங்கிருந்து கி திருப்பி கிளம்பி போய் வந்தோ ரோட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பழங்கள்லா வித்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடச்சிச்சு கொய்யா ஆஹ் அந்த மாரி எல்லா கிடச்சது இந்த பழங்கள் எல்லா வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நாங்க வந்துட்டோ இங்க திருப்பி வந் து நல்ல ஒரு ஹோட் டல்ல வந்து நைட்டு உணவு சாப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டோ தோழரே இந்த அனுபவ எங்களுக்கு நல்லா இருந்தது உங்க அனுபவங்கள் ஏதாது இருக்கா
அ நாங்க வந்து பசங்களோட இதுக்கு போயிருந்தோ தோழி இங்க பாத்தீங்கன்னா இது இருக்குல பாண்டி சேரி
உம்
பாண்டிச்சேரி பசங்க எல்லா போயிட்டு அங்க ஒரு மூண் நால் நாள் இருந்த தோழி சுத்தி பாத்துட்டு ஆ கடல்ல குளிச்சுக்கிட்டு அப்டியே முடி ச்சிட்டு வர்றப்ப நாங்க சி சென்னை வந்டோ தோழி சென்னை வந்துட்டு அங்க ஒரு ஒரு வாரோ தங்கியிருந்தோ உம் நண்பர்கள்ட வீடு இருந்து ச்சி அதுல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வாரம் தங்
நல்லா அனுபவம் இருக்கா தோழரே உங்களுக்கு
இன்னவரையிலு
ஏன் வெளிநாட்ல போயிட்டு ந நறைய அந்த இதெல்லா பாத்துருக்காங்களாமே
இல்ல தோழி ஃபஸ்ட்டு நம்ப நம்ப இந்தியாலேயே நம்மளுக்கு சுத்தி பாக்கறதுக்கு அவ்ளோ இடங்கள் இருக்கு தோழி ஃபஸ்ட் நம்ம இந்தியாவுல உள்ளதுல ஃபஸ்ட்டு தமிழ்நாட்லே நறைய இருக்கு
நேத்து ஒரு தோழி பேசுனாங்க அருமையா சொன்னாங்க அங்க உள்ள மெரினா நா போய் பாத்தேன் முருகன் கோயில் பாத் தேன் பீச்ச பாத்தேன் எனக்குல்லாம் ஒரு வாய்ப்பு கெடைணும் தோழரே நானும் போய் அதெல்லாம் பாக்கணும்னு
அதலா வரு தோழி வேண்டிக்கிற கடவுள்ட்ட வேண்டி க்கோங்க தோழி கண்டிப்பா உங்கள கடவுள் கைவிடமாட்டார்
உம் உம் சேரிங்க தோழரே நன்றி
ஆ இதுல சமூக வலைதளல பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாபுல புகைப்படம்லாம் இருக்கும் நல்லாதா இருக்கும் அங்கியும் அதே மாரி நீங்க இந்தியா லே நீங்க நறைய சுத்திப் பாகங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்ல அவ்ளோ இருக்கு தோழி
திருப்பதி போணுன்னு அதே மாரி ஒரு ஆசத்தோழரே போணும் ஒரு நாளு
அதா அதா தோழி திருப்பதியும் நல்லாதா தோழி இருக்கும் உம் திருப் திருப்பதி நா எப்டினா இரண்டு முறை போயிட்டு வந்துருக்கேன் திருப்பதிக்கு உம் போயிருக்கே அதுக்கப்புறம் நாங்க சென்னை வந்துட்டோம் தோழி சென்னை வந்து சென்னையில ஒரு ஒரு வாரம் நண்பர் ரூம்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் சுத்தி பாத்துட்டு இருந்தோம் வெளியில ஒரு நாலு பீச்சுக்கு கடற்கரைக்கு போயிருந்தோம் அடுத்த பவ இன்னு உணவகத்துக்கு போயிருந்தோம் அடுத்த நாள் பாத்தா இதுக்கு போயிருந்தோம் ஆ சி சினிமா பாக்க போயிருந் ருந்தோம் திரையரங்கம் போயிருந்தோம் அப்டியே ஒரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எடத்துக்கு அப்டியே சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறோ நாங்க இங்க ஊருக்கு அப்டே திரும்பிட்டோ தோழி அதுக்கப்புறோ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர போனோ விடுமுறைக்கெல்லா இன்னொரு நாளு ராமேஸ்வரம் போனோ நானு எ நண்பர்கள் ஒரு பத்து பேர் சேந்து ராமேஸ்வரம் போயிட்டு இதுலதா போனோ ஆ ம் பஸ்ல போயிட்டு பேருந்துல போயிட்டு
ஆ
அங்க போய் எறங்கி அத பாம்பன் பாலத்துல போய் காலையிலா பதிங்கன்னா சூரியன் இது உந்து வரு அத வெடிக்க பாத்திட்டு அதுக்கப்புறோ
சூரிய உதிக்கரத எத்தன மணி போல உதிச்சது தோழியே தோழரே
ஒரு ஆறே கால் காலையில ஒரு ஆறே கால் போல பாத்தீங்கனா நல்லா இருக்கு அந்த எடத்துல நீங்க பாலத்து மேலருந்து பாக்கறதுக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறோ அங்க பா பாத்திங்கனா ராமேஸ்வரத்தில சிவன் கோயில் எல்லாத்தையுமே எல்லா கேணியு பாத்துட்டு அதுக்கப்புறமே உள்ள வந்து கொழந்தை கோயில் ஒன்னு இருந்துச்சு என் நண்பரோட கோயில் அங்க போய் பாத்துட்டு ஆழ மரத்துல ஆடிக்கிட்டு அதுக்கப்புறோ பாத்தீன்னா கடசியா த தனுஸ்கோடி போயிட்டோ தனுஸ்கோடி பாத்தீன்னா இங்கிட்டு மூணு கடல் சேர மாரி இருக்கு
ம்
ம் இங்கிட்டு பெருங்கடல் சிறுங்கடல் மாரி ரெண்டு கடல் இருக்கு பக்கத்துல பாத்தீங்கனா தனுஷ்கோடில பழைய இடிஞ்சு போன இது மாதா கோயில் இருக்கு பல எடிஞ்சுக்கண வீடு இன்னு எல்லாமே இருக்கு எல்லாத்தையு நாங்க பாத்துட்டு
வங்காள விகுடா இந்திய பெருங்கடல் பசிபிக் கடல் மூணு கடலு கடல்
இல்ல எங்கிட்ட மூணுமே இருக்கு ம் மூன்றுமே சந்திக்கிற எடோ அதே மாரி எங்க குளிச்சிட்டு கடல ந நல்லா குளிச்சோ தோழி ஒரு இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறோ மீன் எடுதிருந்தாங்க மீன சூடா வெச்சிருந்தாங்க அத வந்து மீ மீன வந்து ஆளுக்கு ஒருவங்களுக்கு புடிச்ச புடிச்ச மீன நாங்க சாப்ட்டோ நா வந்து வஞ்சர மீன் சாப்ட்டே ஆ சில பேரு என்ன பாத்திங்கனா ஒரொரு மீனு அவங்களுக்கு புடிச்ச மீன சாப்ட்டுட்டு எறால் சாப்ட்டோ எறால்லா சாப்ட்டு முடிச்சு திருப்பி கெளம்பிட்டோ தோழி அங்கிருந்து கெளம்பி அப் டியே கெளம்பி வீடு வந்து சேந்தாச்சு நாங்க
ம்
ம் அதுக்கப்புற இன்னொரு இன்னொரு அடுத்த வாரத்துல இன்னொரு இது நாங்க இது பண்ணிரு அது வெள்ளயங்களி கொடை கானல் போலானு பாத்துட்ருக் கோ தோழி கொடைக்கானல்ல இப்ப நல்லாருக் குன் சொல்லிருக்காங்க
ஏற்கனவே நீங்க போனதில்லையா
ஆல்ரெடி ப்ப போயிருக்கே தோழி முன்னாடியே ஒரு நாலஞ்சு தடவ போயிருக்கே அங் க எல்லாமே இருக்கு தோழி எங்க பாத்தின நாங்க எப்பின்னா ஒரு கார்ல போவோ அதுக்கப்பற ஒரு வண்டில போவோ ரெண்டு இதா போயிட்டுத இப்பிடிதா போவம்ப்பா நாங்களா சேந்து
ம்
தி பாத்துட்டு ஒரு ஒரு எடமா பாப்போ தோழி க அங்க கொடைக்கானல்ல பாத்திங்கனா இது இது இருக்குல்ல ஏரி இருக் கு ஏரிய சுத்தி பாத்தன்னா ஆ ஏரி ஏ ஏரி ஏரிய சுத் தி எல்லா அடியே இது பண்ணுவோ மிதி வண்டில அப்டியே அழுத்தி ஆ அழுத்திகிட்டு ஒரு ஒன்ற மண் நேர வாடகை எடுத் துருவோ வாடகைக்கு அம்பதுருவா கேப்பாங்க அப்டியே சுத்தி பாத்துட்டு வர்ற வழியில பாத்தா சாக்லேட்டு அ ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரொரு சாக்லேட் இருக்கு சாக்லேட் சாப்புட்டு அதுக்கப்பற போட்டுக்கற துணி அ எல்லாமே விப்பாங்க சாப்பாடு எல்லா நல்லாருக் கு அங்க வந்து ம் பரோட்டாவு இது நல்லாருக்கு சிக்கன் கொழம்பு பெரியே நல்லாருக்கு அங்க ஒரு ஒரு கடெருக்கு மலயாள கடெ அங்க வந்து சாப்பிட்டு அப்டின் நடந்து வந்து திருப்பின் தங்கவூடுநிலா அங்க வந்து தங்கியாயிச்சு போணு அடிக்கடி போ கொடை வந்து எங்குளுக்கு ரொம்போ புடிக்கு பசங்கல்லெ நண்பர்கள்லா அடிக்கடி போய் சேந்துட்
சேரிங்க நாங்க வந்தூ சமீபத்தில திர்நெல்வேலி பெயிர்
உம் சேரி
அஹ் போயிட்டேருந்துட்டு கொஞ் தூரோ வந்தொன்னே டிரைவருங்களாலத் ஓட்ட முல்லெ அவங்குளுக் தூக்கமாந்துச்சு சேரேன்னு டீ குடிச்சாங்கெ போயிட்டூ டீ குடிச்ச கையோடையே அப்பறோ கொஞ் தூரோ விட் டு நாங்கெ வந்தூ இட் லி எல்லா சாப்ட்டோ அப்பறோ அதலா முடிச்சிட்டு திருப்பீ போயிட்டு விட் விடியெ காலேலெ போயிட்டு அங்க ஒரு அருவிந்துச்சு பாபநாசம் அருவி அங்க போய் குளிச்சிட்டு அத் தண்ணியே பாத்தீங்கனா அந்தெ மூலிகை தண்ணி போலருக்கூ ஒரு ஒர் மாரி காப்பி கலர்லெ வந்துச்சு
அதா அதா தண்ணிக்குல்லூ நல்லாருக்கு குளிஷிங்கினா நீங்கெ
அருவிலெ நல்லா மூங்கி ஏந்து குளிஷ்ட்டு அது கப்றோ அங்க ஒரு சிவன் கோயிலு ஏத்தெ மரியே ந்துச்சு அங்க போய் நல்லா ஒரு சுவாமி தரீச் புனூம் பண்ணனூ பண்ணெ கையோடையே அங்க ஒரு வேலேருந்தது அதெல்லாம் முடிச்சு அங்கெல்லாம் ச மதிய உணவு சாப்பிட்டுட்டு திருப்பி என்ன பண்ணோம் அங்க இருந்து அஹ் வந்தோம் வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருட்டுக்கட அல்வானு வித்துக்கிட்டு இருந்தாங்க அத வா அது வாங்கிக்கி ட்டு அப்டியே வந்தோம் வந்து பாத்தீங்கன்னா ஆ சாய்ந்தரமாயிடுச்சு சாய்ந்தர வந்தோன்னே ஒரு எடத்துல நல்ல டீ ஸ்நாக்ஸ் சாப்ட்டுட்டு திருப்பியு வண்டிய அப்டியே எடுத்துட்டு வந்தோமா இருந்தாலும் இங்க எங்க ஊருக் வந்தோன்னே நல்லா ஒரு ஹோட்டல்ல போய் டிஃபன சாப்ட்டுட்டு அப்புறமே வீட்டுக்கு வந்தோ தோழரே அதுவு ஒரு நாள் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு
லியும் நல்லா நல்லா அனுபவிச் ச்சிருக்கீங்க போயிட்டு
ம்ப வெளியூரா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோணும்
ம் ம் நல்ல ரொம்ப நல்லதுங்க தோழி தமிழ்நாட்ல சுத்தி பாக்க வேண்டிய எடம் நறைய இருக்கு தோழி நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு ஆ மாசத்து மாசத்துக்கு நீங்க ஒரு தடவை போனீங்கன்னா நல்லாருக்கும்
ஆ ஆமா தோழரே போணும் தரங்கம்பாடினு ஒரு எடத்துக்கு போயிருந்தோம் ஆ பீச் அது அவ்வளோ அழகா இருந்துச்சு அமைதியான ஒரு இது இந்த அறவதா கல்யாண நடந்தது அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாருமே நேரா குடும்பமா
உம் சேரி தோழி
எல்லாருமே வெளாண்டோம் அந்த இதுல வந்து போட்டோ வீடியோல்லாம் நறைய எடுத்தாங்க அங்க இருந்து வந்துட்டு இந்த தர் பூசணி ஆ மாங்கா இதெல்லா சாப் டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வித்தாங்க அது அதல்லா வாங்கி குடிச்ட்டு அப்டியே திருப்பி கு வே வேன்ல ஏறி எல்லா தரங்கம்பாடி வந்துட்டு அப்றமே நேரா இங்க வந்துட்டோ அவ்ங்க அவ்ங்க வீட்டுக்கு தோழரே அதுவு நைட் ட்டு பொழுதாயிர்ச்சு
உம் அதா அதா தோழி அதே மாரி பாத்தீங்கனா இது நல்லா இருக்கு தோழி இங்க கொல்லிமல பாத்தீங்கனா இங்க நல்லா இருக்கு உம் இந்தியாவிலே பாத்தீங்கனா அவ்வளவு வளைவான உம் மலைப்பகுதி எங்கேயுமே கெடையாது அந்த மாரி உங்களுக்கு வளைவு அதுபோக நாப்பத்தஞ்சோ ஐம்பது வலை உதவி உங்களுக்கு பஸ்ல்ல நீங்க எதுல பேருந்துல போனீங்களாலு சரி வண்டியில போனிங்களா சரி வளஞ்சு வளஞ்சி போயிட்டேருக் தோழி அதுவும் மிக ஆபத்தான பகுதி வேற அது உங்களுக்கு மேல போனிங்கனா அ டிவி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு உள்ள நீங்க கீழ எறங்கி அங்க கோயில் இருக்கு மாரியம்மன் கோயில் அங்க நீங்க முடிக்கில நீங்க அருவில எறங்கி அதுக்கப்புற நீங்க கீழே மேல போய் பாத்தீங்கன்னா ஆ ந இதா ரொம்ப சுத்தமான தண்ணியா இருக்குந் தோழி மரத்தங்கல்ல இருந்து உங்களுக்கு தண்ணி வந்து அவ் அவ்வளோ இதா இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு அவ்வளோ சுத்தமான தண்ணியாக இருக்கு அதுல போய் நீங்க குளிச்சு பாத்துட்டு ஒ ஸு சுத்தி பாறைகள்லா இருக்கு உக்காந்துகிட்டு அங்க பாத்திங்கனா கொரங்கு வரு நம்ப சாப்ப சாப்படற சாப்பாட வந்து கொரங்கு வந்து பக்கத்துல உக்காந்து அதுவு வந்து வேணுங்கறத வாங்கி சாப்ட்ரு அந்த மாரி ஒரு நல்லச் பாதிதா இருக்கு சுத்தி பாக்கறதுக்கு ஏரியாவு கொல்லிமல அதே மாரி அங்க நீங்க போனீங்கன்னா மெளகு விப்பாங்க வீட்டுக்கு தேவையான மள்ளிக பொருட்கள் மெளகு அதுக்கப்புறொ அது மிளகாய் இதால இங்க வாங்கிக்கலா அங்க போனீங்கனா ஆமா இது வெலையு பாத்தீங்கனா ரொம்ப மலிவான வெலைல இரு
ஆஹ் உம்
கெடையாது